வணக்கம் தோழி ம் நன்றாக உள்ளேன்
உங்கள் குடும்பத்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் எல்லாரும் நல்லார்க்காங்கே
ஓகே கே சொல்வல் இப்ப வீட்டுக் வீடு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு அப்டின் சொல்றாங்க இலத் தோலா அதுங்க சண்ட போட்றத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
எங்க வீட்ல நாங்களே சண்ட போட்டுந்தா இப்ப சண்ட போறதில்ல
அ இப்ப வளந்துட்டீங்க பெரிய பிள்ளையாய்ட்டீங்க இந்த ஸ்கூல் வயசுன்னு ஒண்ணு இர் க்கும்போது சண்ட வரும் பத்தீங்ளா எந்தெந்த விஷ்யத்து க்கலா சண்ட வந்துருக்கு
இன்னான்னு விஸ்யத்துக்லா இப்போ எங்க வீட்ல வந்து எனக்கு அண்ண ஒருத்தருக்கா
ம்
அவ் என்னோட ரெண்டு வர்ஷோ பெரிப்பய்ய
ம்
இப்போ நா எதாச்சு வாங்கிட் வந்தா அவெ இத எடுத்து போட்டுப்பா
ம்
அவெ வாங்கினு வந்தா எனக் தர மாட்டா அதுப்பதில் நா எதன்னா கேட் டம்னா அது எங்க அம்மால சரி வுடுற அவெ பெரியவேன்ட
பெரியவந்தானே நீ சின்ன பிள்ள தானே விட்டு குடுத்துப்போ
ம் ம்
அப்டின் சொல்வாங்க.
இப்போ ஒரு மேரேஜ் போனோ ஒரு டூ டேஸ் முன்னாடி அப்ப வந்து நா புதுசா ஒரு ஷூ ஒன்னு வாங்கினு வந்தே
ம்
நம்ம என்னா பண்ணோ அந்த ஷூவ அவெ எத்து போட்டுக்கனா
ம்
நா போய் இல்லல நா வந்து மோ நா போலானுந்தா அவ எதுக்குமா போடுறான்னா என்னா என்து மட்டு அவெ போடலலியா அப்டி இப்டினு சொல்லி நா சண்ட போட்டே எங் அம்மாளு செரி வுட்றா அவன் பெரிய பைய விடுறா அப்டின்றாங்க
ம்
எல்லாமே அவ பெரிய பைய பெரிய பைய பெரிய பைய அப்டி சொல்லியே விட்டுருவாங்க எனக்கு அந்த எத்துல
போட்டு அம்மா கிட்ட ஒத வாங்கினது உண்டா
ஆ அதெல்லா ஒரு சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது செம்ம அடி அடிப்பாங்க.
ஆ நீங்க அடி வாங்குவீங்களா அண்ண அடி வாங்குவாங்க
பேரைமே அடிப்பாங்க கத்தாத கத்தாதன்னு சொல்லி அடிப்பாங்க.
அ
அதெல்லா அப்டியே நாபகமா இருக்கு.
எங்க வீட்ல வந்து எங்க அண்ண இருக்காங்க அவங்க வந்து எப்டின்னா
ஆ
இப்ப எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்டின்னா அவனுக்கு எதாது புடிச் சது எங்க தட்ல இருந்தா எல்லாத்தையு வாரி அவன் தட்டுல வெச்சுப்பா அப்ப நா சாப் ப்பாடு வேணானு தள்ளி விட்டுட்டு போயிடுவ அப்ப அவ எடுத்தவன்ன அடிக்க மாட்டாங்க சாப் பாட போய் தள்ளி விட்டுட்டு போறியே நீ ஒரு பொம்பள பொண்ணுதான சின்ன பொண்ணுதான உனக் கிந்த வயசுலே உனக்கு என்ன அவ்ளோ கோவோன் சொல்ட்டு அடிப்பாங்க அப்பறோ குருமா கொழம் புன்னு ஒன்னு வெப்பாங்க அந்த குருமா கொழம்புன்றது எனக்கு ஒன்னும் புடிக்கவே புடிக்காது அதுவு அத சாப்பாட்டுல ஊத்தி சாப் டா ஒரு மாரி சப் புன்னு இருக்கு எனக்கு அப்டியே ஒரு மாரி கொமட்டு சாப்ட முடியாது இட்லி தோசைக்குனா சாப் ட்ருவ சாப்பாட்டுல கட் ட்டி குடுத்துட்டாங்க ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி நா என்ன பண்ண காலைலே சொல்ற குருமா கொழம்புனா எனக் சாப்பாடு கட்டாதீங்க எனக்கு வேணா
அ ஆ
உனக்கு குருமா கொழம்பு இல்லன் பொய் சொல்லி கட்டிட்டாங்க நானு எடுத்துட்டு போயிட்ட மதியோ ஓபன் பண்ணும்போது பசில அப் ப்ப வேற நானு மேம் வந்து ஸ்டாஃப் ரூம்ல கொஞ்சொ புக்கலா எடுத்துட்டு வர சொல்லிருந்தாங்க தா எல்லாருடய டெஸ்ட் நோட்டையு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்து சாப்புறே எனக்கு சரியானா பசி ஒரு பத்து மிஷோ வேஸ்டா போயிடுச்சு டைமு அதுக்கப்பறமேட்டு ந்த டிபன் பாக்ஸ ஓபன் பண்ற இந்த பத்து மிஷத்துல முக்காவசி பேர் சாப்டாங்க நா யாரு கிட்டப் போய் ஷேர் பண்ணி சாப்ட முடியு டிபன் பாக்ஸ தெறந்தா குருமா கொழம்பு என்னால யாருகிட்டயு போய் ஷேர் பண்ணியு சாப்ட முல்ல இந்த சாப்பாடையு சாப்பிடவு முடியல தொறந்து பாத்துட்டு யாருக்காவது வேணுமாடினு கேட்ட எல்லாரு ஆமா பாதி சாப்டோ இதுக்கப் அப்ற எங்களுக்கு என்னாத்துக்கு அப்டின் சொல்ட்டு கிண்டல் பண்ற அந்த டிஃபன் பாக்ஸ அப்டியே மூடி வீட்ல எடுத்துட்டு வந்து எங்க அம்மா முன்னாடியே கீழ கொட்டிட்ட அவங்க பாக்கணுன்ட்டு நா சாப்பில நா கீழ கொட்றனு அவங்க பாக் ணுன்ட்டு கீழ கொட்டிட்ட அதுக்கு வச்சு அடிச்சாங்க ப்பா அடிச்ச கோவத்துல நா ஒரு ரெண்டு நாளா யாருகிட்டயு பேசல சாப்புல அழுது அழுது அழு து மூஞ்செல்லா வீங்கி போயீ அப்பற எங்க பெரிமா வந்து பஞ்சாயத்து பண்ணி அவளுக்குதாப் புடிக்கலல்ல ஏ நீ செய்ற ஏ கட்டி குடுக்குற புடிக்கலன்னா எப்டிக்கா போ புடிக்கு அப்ப அப்டின்ற மாரி ஃப பஞ்சாயத்து பண்ணி அதுல இருந்து இன்ன வரைக் எனக்கு அந்த குருமா கொழம்பு இப்ப நாங்க கல்யாண ஆயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறோனா கூட என்னமா சமைச்சிருக்கேன் கேட்டா குருமா கொழம்பு வச்சிருந்தா சொல்ல மாட்டாங்க இல்லமா இனிமேல் தாமா சமைக்க போற என்னமா செய்ட்டு அப்டி கேட்பாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்பற சொல்வாங்க
நா குருமா கொழம்பு வெச்ச உனக்காக தா இப்ப சமைக் க்கிற நா சொன்னா நீ வரமாட்டன் சொல்லிடுவ அதனால தா சொல்லல அப்டினு அதனால அனுபவல்லா நெறையா அந்த மாரி விஷ்யத்துலலா அதுக்கப்ரோ ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க எ ஃப்ரெண்டு வந்து பேரண் முன்னால் வந்து பேரண்ட்ஸ் மிட்டிங் வச்சாங்க அன்னைக்கு நைட்டு என் ஃபிரெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டா எறந்து போயிட்டா
ம்
து காலையில ஸ்கூல் போன உன தா தெரியு அவ எறந்துட்டான்ட்டு நா என்ன பண்ண பிரேயர் ஸ்டாட் பண்றதுக்கு முன்னாடியே பேக் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போயிட்ட யாருகிட்டயு இன்ஃபார்மு பண்ணல மிஸ்ஸு கிட்ட நான் லீவ் போட போறேன்னு சொல்லல பசங்க ஃப்ரெண்டுங்கிட்டயு சொல்லல நானு இன்னொரு பொண்ணு இன்னொருத்தி எங்க டெஸ்க்ல நாங்க நாலு பேர் உக்காருவோ அதுல ஒருத்தி எறந்துட்டா நாங்க மூணு பேருமே போயிட் டொக்
அ
அவ அந்த ஸ்கூல் ட்ரஸ் ஷாலோடவே சூசைட் பண்ணிட்டா போயிட்ட அதா மிஸ்ஸு வந்து அவகிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து அவள பத்தி இல்லாத பொல்லாததுல்லா சொல்லி
ஸ் அச்சச்சோ
அவ பயத்துல அவங்க அம்மா ரொம்ப அடிப்பாங்க போலருக் கு பயத்துல சூசைட் பண்ணிட்டா அப்றோ அன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டலுக போயிட்டு காலையில நாங்க போறோ அப்ப வரைக் பாடி வரல நாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ பதினொன்ற மணிக்கு வந்துச்சு நா சாவு க்கு போயிட்டே ஸ்கூலுக்கு போல அப்டின்னு சொல்லிட்டு சாயங்காலோ சாவு எடுத்துட்டு போய் சுடுகாட்டல போட்ற வரைக் க்கு நாங்க மூணு பேருமே போனோ போயிட்டு அவள சுடுகாட்டுல போட்டு வெச்சுட்டாங்க எல்லா முடிச்சுட்டாங்க அதுக்கப்றோ நா வீட்டுக்கு போயிட் டே இவங்களா எல்லாரு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போம் போதே சொன்ன போன ஒடனே தெளிவா சொல்லிடு ங்கடி அடிச்சா கூட பரவாயில்ல வாங்கிக்கோலா நாளைக்கு அப்பயே போல ஸ்கூலுக்கு வந்துருங்கன்ட்டு நாளைக்கு மூணு எங்க மூணு பேருக்குமே எங்க அம்மா கூட வந்தாங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க நேத்து அப்றோ கூட இருக்க பசங்களல்லா சொல்றாங்க இல்ல இவங்க மூணு பேரையுமே நாங்க ஸ்கூலுக்கு நேத்து வந்தத பாத்தோ அப்றோ மிஸ் எல்லா சொல்லி அனுப்புனாங்க ஒன்னு தப்பு இல்ல கூட படிச்சவங்க தானே வேற எங்கேயு போலல்ல வேற எங்கேயா து போன தா நம்ம பயப்படணு செரி விடுங்க இது ஒரு இலப் பு அதனால போயிருக்காங்க எங்க அம்மா வந்து உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட சொல்லிட்டு தா போனாங்களா அப்டின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்காக வந்தாங்க இன்னொருத்தவங்க அம்மா வந்து நா உங்கள நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்புணு நீங்க எதுக்கு இந்த மாரிலா பண்ணுறீங்க வரலன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா அப்டின்னு மிஸ்சுகிட்ட சண்ட போட வந்தாங்க இன்னொருத்தர் வந்து அவங்க அப் அப்பாவ கூட்டு வந்தா அவங்க அப்பா இல்ல இது மாரி லீவ் போட்டுட்டாங்க இந்த மாரி அவங்க தோழி எறந்துட்டாங்கன்னு போயிட்டாங்க இது மாரி இன்னிக்கு ஸ்கூல்ல சேத்துக்கோங்க எதுவு பிரச்சன வரப்போது சொல்லிட்டு தா நா வந்தே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்தாரு
தரே ஆ
பேரையு விட்டுட்டு லெட்டர் எழுதி குடுத்து கையெழுத்து போட் டு போனாங்க மூணு பேரு அப்றோ நாங்க இனிமேல் இந்த மாரி எதுவு செய்ய மாட்டோ இந்த முற செஞ்சதுக்கு எனக் மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி குடுத்து கையெழுதி போட்டு கிளாஸ்ல போனோ புரில
ஸ்கூல் ரொம்ப ஸ்ரிக்ட்டா
ரொம்ப ஸ்ட்ரிக்டுன்னு சொல்ல முடியாது எங்க மேம் ரொம்ப ரொம்ப ஸ்ரிட்டு எங்க கிளாஸ் மேமு ரொம்ப ஸ்ரிட்
ஆ
ஆ நாங்க கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூ ஸ்கூல்ல தா படிச்சோ அப்டி கெடையாது இப்ப கேர்ள்சு ஸ்கூலன்றதுனால இப்ப நாங்க வந்து இங்கேதா போயிருக்கோமா இல்ல பாய்ஸோட எங்கயாவது வெளில போயிருக் க்கோமா அப்டின்ற ஒரு கேள்வி வருல இப்ப எங்க பேரன்ட்ஸ்கு தெரியனு எங்க கிளாஸ் மேம்க்கு தெரியணு நாங்க நேத்து அங்கதா போனோ அப்டின்ட்டு இப்ப இல்லென்னா நாளைக்கி என்ன இங்க பாத்த அங்க பாத்தனு எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரு
ஆ
அதே மாரி ஸ்கூல் விட்டோனே வீட்டுக்கு போனா யூனிஃபாம் சேஞ்ச் பண்ணிட்னு அந்த யூனிஃபார்மோட வெளில சுத்தக் கூடாது எங்கேயாது சுத்தனாங்க எதாவது மிஸ்ஸோ சாரோ பாத்தாங்கனா கண்டிப்பா மறுநாள் பிரேயர்லயு வெச்சு அசிங்கப்படுத்துவாக
நா நா எங்ளுக்கு வந்து அந்த மாரி எங்ளுக்கு அந்த மாரி ரூல் நாங்க வந்து பத்து மணி நா போவே பத்து மணி போயிட்டு பன்னெண்டு மணி நா வீட்டுக்கு வந்துடுவ வீட்டுக் ஆ ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி தோழா ஆ கேக்குது தோழா
பத்து மணிக்கு ஸ்கூல் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றது அது பேர் ஸ்கூல்லா
ஸ்கூல்ல அங்க எதுவு கேக்க மாட்டாங்க எதோ பன்னெண்டுகிலா நா வீட்டுக் வந்து ஜீ வீட்ல வந்து சாப்ட்டு திருப்பி போனவ போனுனென்ச்சா போவுவ இல்லனா வந்து வீட்லே உக்காந்துனு செல் நோன்டினு பத்துர்வ இப்டியே தா இன்ச்சி லவத்து ட்வொல்த்துலா ஃபுல்லாவே
தையுமே காலைல பத்து மணிலந்து மதியு ரெண் டுமணி வெரிக்கு தோழா பால்வாடி டைமு நீங்க என்னனா ரெண்டு மண் நேரங் கூட ஸ்கூல்ல இல்லன்றீங்க
அப்போ எது கேக்க மாட்டாங்க ட்வ லவல்த்து டொல்த்துனாவே அந்த ஸ்கூல்ல எது கேக்க மாட்டாங்க டென்த்து வெரியு செம ஸ்டிட்டு அடிப்பாங்க எல்லா மேமு அடிப்பாங்க இப்போ லெவல்து நீ லெவல்த்திந்த ட்ரெஸ்ஸு போட்ருந்தாலே உன எதுவு கேக்க மாட்டாங்க
ஆ ஆ அதா இந்த ப்ளஸ் டூ உங்குளுக்கு உங்க சைடு டவர் இல்ல தோழா
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது தோழா அதா ப்ளஸ் டூன்ற மாணவர் கள் எல்லாமே கொஞ்சோ பெரிய பிள்ளைங்க அப்டின்றத்னால கொஞ்சோ ஃப்ரீயா விட்ருவாங்க அந்த வர்ஷோ அந்த பிள்ளைங்க ஸ்கூல் முடிக்க போது அந்த வர்ஷோ ஸ் கூல் வாழ்க்கயே முடிய போது அப்டின்றதுனால கொஞ்சோ இதுவாதா இருப்பாங்க
அப்படிதா விட்
ஒரு எங்குள்து வந்து கேள்ஸு ஸ் கூலுன்றதுனால ரொம்ப எப்டி சொல்றது நம்ப எதாவ்து ஒரு தப்பு பண்றோனா நம்ப தப்பு பண்றதுக்கு முன்னாடியே நம்ப பேரண்ஸு கூட்டு போய் அங்க நின்னுன்னோ இல்லனா அந்த நேரத் அன்னிக்கி ஃபுல்லா நம்பள வெளில நிக் க வெச்சி உங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவுங்க வந்தாங்கனா நீ உள்ள போனுவாங்க
ஓ இதுவெரியு நானு ஸ்கூல் படிக்ம்போத் பேரண்ஸு கூட்டது இல்ல எங்க அண்ண வந்து ஸ்கூல் படிக்கும்மோது மொபைல் வெச்சுன் இருப்பான் சொல்ட்டு ஸ்கூல் சாருங் கேப்பாங்க எதுவுமே கேப்பாங்க எ இவ அடங்கவு மாட்டா எதுக்கு மாட்டா அதுக் கூப்டுவாங்க
ம்
பேய் மேரியாம உங்க பைய இப்டி பண்றா இவனுக் அவுனுக்கு சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது இவே அப்பறோ அப்படி இந்தா இப்ப வந்து காலேஜு போனா அந்த இது வேற இந்த ஜா அந்த இந்த ஜாலி வேற இப்ப இந்த ஜாலி இப்ப வந்து ஆளே சைலேன்ட்டாய்டா அப்ப வந்து சைட்ல தா முடி வெட்டிட்டு போவா இத் சைட்ல மட்டு முடிய வெட்டிக்கினு கோடு போட்னுருப்பா ஆ இப்ப வந்து நார்மலா போட்டு இப்போ ஒரு பி எல் பச்சினு இருக்கா
ஆ ஆ
எப்டியோ இருந்தா ஆனா இப்ப இப் இப்டியோ மாறிட்டா
அதுதா ஒரு ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையோட சூழ்நில அப்டியே மாறிடு தோழா நம்பளா இப்படி இருந்தோ அப்டின்ற மாரி தோனிடு
ஆமா தோழி அதுதா அவ சொல்லிருந்தா நா இப்டி இருந்தே அப்புறோ நா இப்டி மாறிட்டே அவ எவ்ளோ முடி வெச்சுனிரு ப்பா
அ நா சிக்ஸ்த்துலந்து ப்ளஸ் டூ வரிக்கு அதே ஸ்கூல்ல தா படிச்சே ஒரு நாள் கூட நானு எந்த இதுக்குமே பேரண்ட்ஸ கூட்டு போனதே கிடையாது அப்படியே ஏதாவது தப்பு பண்ணனா மிஸ் ஸ்ஸு கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு கால்ல கில்ல உழுந்து ஏதாவது பண்ணி உள்ள போயிடுவேன்
கோ எஜ்ஜூகேஷனா இல்ல கேர்ள்ஸ் மட்டும் தானா ஓ அப்பன்னா ஜாலியா இருந்துருக்கலா
ஆ அதனால ஏதாவது எஸ்கியூஸ் கேட்டு உள்ள போயிடுவே ஆனா எங்க அம்மாவ மட்டும் கூட்டு வர மாட்டே இவுங்க சாவுக்கு போனது மட்டும்தா எங்க அம்மாவ கூப்ட்டு வந்தனே
அ
அதும் மறுநாளே கேட்டுட்டாங்க எங்க நாங்க அவுங்கள கேட்ற போறோமோன்ட்டு நீங்க அட்வான்ஸா உங்க பேரன்ஸோட வன்ட்டீங்க அப்டின்ட்டு ஆமா நீங்க கேட்டு அது ஒரு நாள் அடிச்சு திட்டி அந்த ஒரு நாள் கிளாஸ்சும் வேஸ்டாவு வேஸ்ட்டா போய் எங்களுக்கும் மைண்ட் அவுட் ஆயி எதுக்கு வரும்போதே கூட்டிட்டு வந் ட்டா முடிஞ்சு போயிடும் பாருங்க காலையிலே சொன்னமா எச் எம் கிட்ட பர்மிஷன் கேட்டோமா பேசுனோமா ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி சைன் பண்ணி குடுத்தமா அங்க லெட்டர் எழுதி எங்க அம்மா கையெழுத்து போட்டு நா கையெழுத்து போட்டு குடுத்து கிளாஸ் ரூம்க்கு வந்தாச்சு கிளாஸ் ரூம்க்கு வந்த உன்னே எங்க மேம் மறுபடியும் லெட்டரு எழுதி சைன் போட் டு
ஆ திருப்பி பஞ்சாயத்து பண்ணாங்களா பேரன்ட்ஸ் மீட்டிங்கு
இல்ல இல்ல பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க எங்கள மட்டும் வச்சு எங்கள மட்டும் உக்கார வச்சு பேசுனாங்க நீங்க வந்து பொம்பள புள்ளைங்க காலகட்டம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு பேர் கெட்டு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக் க்காது நீங்க தா பாத்து பத்திரமா இருந்துக் கணும் நா இன்னிக்கு சொல்றது உங்களுக்கு கசப்பா இருக்கும் நாளைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெண் கொழந்த பொறக்கும் போது உங்களுக்கு அதனுடைய வாழ்க்கையோட இது தெரியும் கஷ்டம் அப்ப நீங்க என்ன நினைச்சு பாப்பீங்க அப்படின்ல்லா சொல்லுவாங்க அதனால ஆ அதனால அவுங்களுக்கு மூணுமே பொம்பள பொண்ணு